ஹலோ கேக்குதுங்களா பசிச்சாலு புலி புல்லத்திங்காதுங்கது இது எந்த காலத்து பழமொழி சின்ன பையன கேட்டா கூட சொல்லுவாங்க அது இதுக்கு படிச்சதுக்கு சம்பந்தமே கெடையாது இங்க
அதெல்லா சம்பந்தம் இருக்குங்க
அது எங்க எங்க ஸ்கூல்ல வந்து அ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் னால இலவசமா ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்கல அந்த மாரிதா ஸ்விம்மிங்கு அந்த மாரி தா ஸ்விம்மிங்கு வந்து இலவசமா கொண்ட்டு வந்தாங்க
அப்போ வந்து போணும்னு ஆர்வ கெடையாது ஆனா கூட்டிட்டு போய் இந்த மாரி இன்ட்ரொடக்ஷன் குடுத்த போது அந்த ஸ்விம்மிங் பூல் வெள்ல வந்துா அந்த படத்த பாத்தே ஆ
உங்க இதுல வந்து கேர்ள்ஸ்ஸ் மட்டுதானா பாய்ஸ்ஸும் இருக்காங்களா கேர்ள்ஸ்சஸ் ஸ்கூல்
ஆ அப்ப ஸ்விம்மிங்ல வந் ஸ்விம்மிங் போனோன அந்த இத படம்ல்லா பத்தோனா அவங்க மேல சாதிக்கணு அந்த மாதிரி இருக்கணு அப்டின்னு உள்ள போணுதல்லா
சேரி சேரி ப்ரோ நீங்க வந்து இந்த மாரி டைப்பு புரியுது படத்தை பா இப்ப கூட ஒரு பட வந்துச்சுங்கள இல்ல இப்ப ஒரு படம் வந்துச் அடுத்து இது கத்துக்க வேண்டியதானே அத என்னது குஸ்தியா அ ஒரு படம் வந்துருந்தது இப்ப
படம்ல்லா பாக்குறது இல்லங்க
படம்ல்லா பாக்க மாட்டீங்களா இப்ப என்னதான் பண்ணுவீங்க
எதாவது யாராவது நல்லா இருக்கு அப்டின்னு சொ சொல்ற படத்தை மட்டு பாப்பே அவ
இல்ல வீட்ல நீங்க நார்மலா இப்ப இது இல்ல நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க வீட்ல படுத்து நல்லா தூங்குவே சாப்டுவே தூங்கிடுவே
சாப்டுவே படுப்பே ரீல் பாப்பே ஐ டி மேன் பாப்பே மறுபடியு சோறு மறுபடி பாப்பே மறுபடி
உங்க வீட்ல உங்க அம்மாலா திட்ட மாட்டாங்களா
ஆமா நெறைய திட்டுவாங்க
இந்த காதுலா வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிறனு
ஆ ஆ அதெல்லா எடுத்துக் கூடாது
ம் இல்ல திட்டும்போது நமக்கு ஒரு கோவ வருமே அதெல்லா வராதுங்ளா உங்களுக்கு
ஆ திட்டம்போது கோவெல்லா வராதுங்க
இப்பயு திட்டிட்டுதா இருப்பாங்களாட்டுக்குது இது வரைக்கு கேக்குது
ஆமா போன் பேசிட்டே இருக்கீங்க அப்டின்னாங்க
போன் பேசிகிட்டே இருக்கீங்க அதெல்லா திட்ட மாட்டாங்ளா யாருட்டயு போன் பேசி ட்டுருக்கீங்க என்ன அப்டின்ட்டு சொல்டீங்ளா வீட்ல
பேசி ஆனா ஆ
ஓகேங்தா பரவாலங்
அப்
உங்க கூட அண்ணாவா இல்ல நீங்க மட்டுந்தானா இங்கீங்ளா இங்க இன்னு செய்ல இனிமேதா செய் போங்க
ஆ நீங்க சமைக்கிறீங்களா எல்லாருமே சேந்து ஆ படிக்கிறான்
நாங்களு எல்லாருமே சேந்து இல்லைங்க கடையில சாப்லான்ட்டு எல்லா நைட் சிஃப்ட் போய்ட்டானுங்க ம்ஹும் நா மாமா வீடு பக்கத்தால இருக்கு மாமா நைட்டுக்கு போலான்ட்டு நைட்டு போய் ஸ்டே பண்ட்டு காலைலதா வருவ வன் போகுணு அவர் வர சொல்லிருக்கே
ஆ என்ன தடபுடலா சமையல் செஞ்சு வெச்சிரு ட்டாங்ளா கூப்பறாங்க
ஒண்ணுமே இருக்காது இங்க வந்தாலு சாம்பாருதா கடைக்கு போனாலு சாம்பாருதா
சொந்தகாரங்க செஞ்சு தரமாட்டாங்ளா அப்றோ
சொந்தகாரங்க செய்யணுனா நம்ம ஞாயித்துக்கெழம போணுல்ல ஞாயித்துக்கெழம போனா செஞ்சி தருவாங்க அவுங்களு வேலைக்கு போயிட்டு வந்து பிஸியா இருப்பாங்கல்ல
இல்ல ஒருத்தவங்க ஸ்பெஷலா கூப்பறாங்கன்னா விருந்தோட கூப்பிடுவாங்களா அதுனால கிற
அப்படியெல்லா இல்ல நா சும்மா அடிக்கடி போவே ஞாயித்துக்கெழம வந்தா நல்லா ஃபிஷ்சு இராலு நண்டு
ஆ
அடிக்கடி எல்லா வரமா ம் ம் ஒரு மாறி திடீர்னு வருவாங்க இந்தா எங்க அம்மா எதோ பேசி சொல்லிருப்பாங்க போல அதனால எங்க அம்மா வராது ம் நா இங்க வந்து நா நான் நார்மலா வீட்ல வந்து இருக்கிற மாரி ஞாயித்துக்கெழம ஞாயித்துக்கெழம எங்கிங்க விசிட் போறது
போய் பாத்துருவாங்க ஆ
எங்க ஊர்ல போய் பாத்துட்டு வரதா ஊருக்கு வந்து திருப்பி மறுபடியு வரவே தோண மாட்டேங்குது
ஆ ஏ வர்ர தோண மாட்டேனுது அங்க இருந்துதா நல்லா இல்ல இங்க வந்து வேல செய்ணுனு
நம்ப மட்டு இங்க வந்து கஷ்ட படனுமான்னு தோணுதில்ல
அது நாங்களே காலேஜ் போண்ணு அதுதா தோணுச்சு இவங்களா வேலைக்கு போயி ஜா ஜாலியா இருக்காங்க நா மட்டு படிகனுட்டு
வாங்க வேலைக்கு வாங்க தெரியு அதுக்கப்பறமு படிச்சுட்டே இருந்திருக்கலாமானு தோணு மண்டயெல்லா பிச்சுக்குமா எல்லாமே முடிகிடி எல்லா கொட்டுது மொட்டையடிக்காத மாரியே செரிங்க வாங்க
அவ்ளோவா மேக்ஸ்ஸ விட கஷ்டமா இருக்குமா ஐ டி ஜாபு
ஆ மேக்ஸ விட கஷ்டமா இருக்குமா ஒவ்வொருத்தருக்கு ஜாலியா வேல செய்வாங்க ஒவ்ஒருத்தரு காலையில வரப்பய அஞ்சு வயது ஸ்கூலுனா எதாவ்து ஸ்கூல் வந்த மாரி நினைப்பானுங்க ஒவ்வொருத்தன் கஷ்டத்துக்கு வசரம் வருவானுங்க வேலை செஞ்சு ஆகணும்ன்ட்டு நம்ம அதுல வந் து மூணு ரகமும் கெடையாது
கடைமக்கி
நா ஒரு தனி ரகம் ஆமா ஆமா
ஆ கம்பெனி உள்ள என்ன அடி பேரு அப்படிதான ரியாகஷன்ல காட்டிக்க மாட்டாங்க பேசா உள்ளு உள்ள நிறைய பேசுவாங்க
நான் பத்தீனா இங்ளே சும்மா ஏதோ ஆடு மாடு எல்லா ஒண்ணா போகும்ல
ஆமாங்க
ஆடு மாடல்லா கூட்டமா போவு அந்த மாரி கூட்டமா உள்ள போவே
நானும் அப்படிதா நாலு பேர் இருந்தாதான் தொனைக்கு போவே இல்லனா வேற எங்கயு போமாட்ட
இல்ல இல்ல தனியாங்கறத விட எல்லாரு கம்பெனிக்குள்ள போயிட்டு ஒரு அ அச்சுமண்டோட போவானுங்க நம்ம அப்டிலா இல்ல யாரட்டு இன்னிக்கி பேசலா யார்ட் அடிக்கு இது பண்ணலா அரட்ட அடிக்கலாம் எப்ப போய் கேண்டில்ல டீ குடிப்போம்
ஆ அதான் அவங்க பேசதெல்லா தூக்கமா வரு
ஆமா அதனால கொஞ்சொ நேரம் போயிட்டு இரு சார் டீ குடிக்க போ பொய்தொலடா போடா டேய் அப்டின்றுவாறு போயிருவே
ஆனா நான் போயிருக்கேன் கம்பெனி உள்ள எல்லா எல்லாருமே அப்படியே சீ சீரியஸா ரொம்ப படிப்பாளி மா ப்பாங்க பாக்குறதுக்கு அப்புறம் நான் வந்து என்னடா
அது அவங்களுக்குள்ளே ஸ்லாங் இருக்கு பேசிப்பாங்க திடீர்னு பேசிப்ப
ஆ நா இன்டன்ஷிப் போன ஒரு கம்பெனிக்கு அப்போ வந்து பாத்த இப்டிதா ஃபர்ஸ்ட் நாள் எல்லா சீரியஸா இரு ந்தாங்க அப்புறம் தா அவங்கள கவனிக்க போது ஒருத்த ஒரு பட ஷாட்குள்ள போட்டு இது பண்றாரு ஒருத்தர் பாத்தா போட்டா எத்து எத்து அப்ளை பண்ணி இது பண்றார்
அது இது அது இது அவ்ளோதா அ இப்பல்லா சாட் ஜி பி டி வந்துருச்சு நானே ஒரு சமயோ எனக்கு தெரியலன்ன எங்க அண்ணே சாட் எனக்கே ஒண்ணும் தெரியலனா எங்க அண்ணே சாட் ஜி பி ட்டதா கூப்புடுவே
அது இல்ல அவங்கல்லா ஒரு ஐ டி ஜாப்பர்ல அப்டி இருக்லாமா அப்டின்னு ஒரே
நா மட்டும் என்ன இல்ல நா மட்டு என்னங்க அதே ஒர் க்தாங்க எனக்கு மட்டு என்னங்கது எல்லாத்துக்கும் அப்டித்தாங்க ந அவுங்களும் ஒரு மனுஷ தா
இல்ல அப்டி கெடையாது அது யூஸ் பண்ணலாமா அப்டி அப்டி வேலை பாக்கறதுக்கு தா அது அ
நீங்க வந்து மூளைய கசுக்கி புசுக்கி வேல செய்யறதுக் கு அழகா எங்க அண்ண சாட் ஜி பி ட டவுட் கேட்டா
அது தெரியு நான் நெறைய சாட் ஜி பி டி யூஸ் பண்வே எ நா என்ன நெனைச் சே இது கொடுக்குறதோட அ ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்வீங்க அதனால தா ஒங் கள எல்லா வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு நனச்சே
ஆ அது சாட் ஜி பி டி பிளான் தான் கொடுக் கு டைப் பண்றது நாங்க தான பண்ணனு
ஓ நா கூட காபி பண்ணி அப்டே பேஸ் பண்றத் நென்ச்சே அது நமக்
காப்பி பண்ணிலா தெரியாது புரோகராம் வந்துரு அதுலருந்து நம்ப கரெக்டா இது இதா வந்து ரிசல்ட்டுன் பாத்து ரிசல்டெடுத்து அதுக்கு என்ன புரோகிராம்ன் பாத் து புரோகிராம் டைப் பண்ணி போட வேண்டிதா அவ்வளோதா நானே ஒர் சம்யு சாட் ஜி பி டி இப்ப வேற ஒருது வந்துருக்கு கிராம்சின்னு சொல்ட்டு அது ஒன்ருக்கு
அதெல்லா யூஸ் பண்ணும் போது யாராவ் தப்பா நெனிக்க மாட்டங்ளா
நீ தெரிஞ்சாதான தப்பா நெனைப்பாங்கா
ஓ தெரியாமே எப்படி யூஸ் பண்ணுவீங்க
முக்கா வாசி அப்படித்தா இருப்பாங்க இப்போ இப்ப உங்களுக்கு ஒரு டவுட்டுனா பக்கத்தல போய் கேட்டீங்கன் வெச்சுக்கோங்களே இல்ல அதா இப்ப பக்கத்தல ஒருத்தன் நாளா சேந்த புதுசுல்லா எனக்கு ஒன்னு தெரியாது பக்கத்தல இருக்கறவண்ட போய் கேட்டனா அவன் காரி காரி மூஞ்சிலே துப்புவா எதுக்குடா வேலைக்கு வந்தேன்ட்டு அதுக்கு அவங்கிட்ட காரி காரி மூஞ்சில வாங்கி தொடைக்கிற துக்கு எங்க அண்ணே சேட் ஜி பி டி கேட்டா அவ எல்லாத்யு தெளிவா சொல்லித்தரு
ஆ நா எ ஒரு அக்கா இருக்காங்க அவுங்ளு ஐ டி தா படிக்கிறாங்க படிக்கிறாங்கன்னா ஒர்க் பண்றாங்க ஒரு கம்பெனில
அ
எய்ம் கம்பெனின் சொன்னாங் க அவுங்க சொல்றாங்க நாலா கண்ணாலே கண்டுபுடிச்சிடுவே எது வந்து சேட் ஜி பி டி ஏ ஐ குட்த்த கோடு எது மனுசங்க போட்ட கோடுன்னு பாத்தாலே தெரியு ஏன்னா சேட் ஜி பி டி யூஸ் பண்ணிதா ஃபுல்லா படிச்சது அத்னால அந்த வார்த்தலா பாத்தாலே தெரிஞ்சு அந்த மா ரி மேனேஜருக்கு தெரியுல்ல வேல செய்ற எத்துல அ ஆனா அப்படியு கெடயாது ஒரே வேடு தா சேட் ஜி பி டி அடிக்கடி டியூஸ் பண்து
ம் எல்லாமேலா பண்ண முடியாது எல்லாமே பண்ண மாட்டிப்போ‌ எதா ஒரு சின்ன டவுட்டு
ஆ
சின்னதா மைல்யூட்டா ஒரு டவுட் வரு
எல்லாமே பண்ணா அப்பூறோ நீ எதுக்கிருக்க வெள்ல போ அப்டின்ருவாரு அ
வெளியே போலா இல்ல அதெல்லா பேசவே மாட்டாங்க எல்லா மெய்ல் தா
ஆ
இல்ல நா மட்டு கரெக்ஷன் நா வெறு நார்மலா போட்டுதா குடுப்ப அதுக்கப்பற இன்னொர்த்தன் கரெக்ஷன்
அ அ கூப்பறே அ